ஹலோ வணக்கம் ஆ வணக்கங்க சொல்லுங்க நல்லாயிருக்கே நீங்க நல்லாயிருக்கீங்களா
ங்க என்ன பண்ணிட்
ம் நா இப்பதா படிக்கர்த்துக் ஒக்காறே நீங்க
நானா நானு தாங்க எழுதனு னு எழுதர வேலருக்குது. கொஞ்சொ படிக்கிற வேலயு இருக்கு எக்ஸாம் ஜூலை
ம்
சரி சரி அது படிச்சிட்டா அத படிச்சு எக்ஸாம் எழுதி அதுல பாஸ் பண்ட்டா ஒரு இன்டர்வியூ வெக்கறாங்க. அந்த இண்டர்வியூ
ஹலோ ஹலோ
பண்ணால் ந்து ஒர் மாரி அதேல்ல கொஸின் கே அது சொன்னா இன்டர்வியூல நா பாஸ்.
ம் சரிங்க. அப்புறன்னா சரி என்ன சமயல் செஞ்சிங்க
நீங்க என்ன பண்றீங்க
நா படிச்சுட்ருக்கே
அ
சொல்லுங்க
என்ன பண்றீங்க
படிச்சிட்ருக்கே நீங்க ஹலோ
ஹலோ கேக்கு ஆ கேக்குதுங்களா
கேக்குதுங்களா
அ கேக்குதுங்க என்னா சாப்ட்டிங்க
ஆ தோச சாப்டே நீங்க
நானா இட்லி கார சட்னி
ம்
உங்களுக் கார சட்னி எப்டி வைக்கணுனு தெரியுங்களா
எனக்கு தெரியாதுங்களே
சொல்ட்டுங்களா ஒண்ணு இல்லங்க ஒரு நாலு சட்னி எடுத்துக்குங்க நாலு தக்காளி எடுத்துக்குங்க நாலு தக்காளி நாலு வெங்காய ஆ ஒரு காஞ்ச மிளகா வந்து கிட்டதட்ட உங்களுக்கார நல்லா புடிக்கு அப் டின்னா எட் டு கார என்னது கார சேத்துக்குங்க நல்லாவே பூண்டு வந்து ஒரு பத்து பூண்டு போட்டுக்குங்க போட்டுட்டு இப்ப என்ன பண்ணோ ஃபஸ்ட் எண்ணெ ஊத்திக்கணு கடாயில எண்ண ஊத்திட்டு அந்த எண்ணெய் என்ன பண்ணுனா பஸ்ட் நல்லா வதக்கணு எண்ண கருவேப்புல அந்த என்னது அது ம் கடுகு அதெல்லா போட்டுட்டு நல்லா வதக்கணு வதக்கிட்டு என்னா பண்ணணு ஆ நல்லா ஃபேன்ல ஆற வச்சர்ணு நீங்க அப்டியே சூடா போட்டீங்கன்னு வச்சுக்குங்க அந்த அளவுக் டேஸ்ட் வராது அதே நீங்க சூடா இல்லாம நல்லா ஆற வச்சுட்டு போட்டீங்கென்னா சூப்பரா வரு நல்லாவே நீங்க இது பண்லா ஓகேங்ளா ஒண்ணு இதுல வந்து இதே வந்து நாலு க்கு டக்னு செய்யலா இதே வந்து வதெக் வதக்கற மெத்தட்ல வந்து இதுல வந்து கொஞ்சொ பு தினாகட்டு ஒரு இப்போ ஒரு கட்டு வாங்கறீங்கன்னு வெச்சுக்கொங்ளே இப்போ அரகட்டு நீங்க வந்து அத ஒன் நல்லா உருவி கிளீன் ப ண்ணி நல்லா தண்ணில கழுவி வெச்சுக்குங்க கழுவிட்டு அ அ அது மேல நல்லா போட்டு வதக்கிட்டீங்கன்னா அது புதினா சட்னி அதே புதினா இல்லாம வெறு இதுலே வந்து கொத்தமல்லி போட்டுடீங்கனா கொத்தமல்லி சட்னி இதுலயே வந்து நெறயா வகை சட்னி இருக்குதுங்க வெறு தக்காளி சட்னி அ ஆனா ஒர்ரு ஒரு சிலருக்கெல்லா அந்த இட்லிகு வந்து தக்காளி சட்னினா ரொம்ப புடிக்கு உங்களுக்கு தக்காளி சட்னி எப்டி செய் யறது தெரியுங்ளா
அது தெரியாது ஆனா எனக்கு சாப்ட தெரியு
நல்லா சாப்புடுவீங்ளா சேரி உங்குளுக்கு தெரிஞ்ச மாரி எதனா சொல்லுங்க இது தக்காளி சட்டினா இப்டி செய்யலான்றது ஒரு ஐடியா இருக்கு இல்லிங்ளா அ சொல்லுங்க பாக்ளா
அது நா பாத்ததுதில்ல தெரிஞ்ச வரைக்கு சொல்ற தக்காளிய தே அத வந்து எ வீட்ல செய்ற மாரி சொல்றே அது தக்காளி எடுத்துப்பாங்க அத வந்து நல்லா கழுவிட்டு அத கட் பண்ணி மிக்ஸில போட்டு அரச்சு அ தோட சட்னி எடுத்து வெச்சுப்பாங்க அதுக்கப்பறமா எண்ணெய்ல பொரி ச்சத அந்த கொத்தமல்லி தலைகள கடுகளாவோ அதுக்கெல்லா போட்டு அதுக்கப் அப்புறமா என்னென்ன என்னென்ன தேவயோ அந்த இன்ஜியோ பூண்டோ எல்லாத்தயு போட்டு ஒரு கொழம்பு செஞ்சு வெப்பாங்க வெங்காயமு போட்டுக்கலா
அப்டி இல்லைங்க வெங்காயோ எல்லா போட்டா வத க்கணுமா இல்ல அப்டியே போட்டு கொதிக்க வெச்சு அப்டியே சாப்புடுறீங்ளா
அது வதக்கற மாரிதா நல்லா இருக்குன்னு நெனக்கிற
ஆமா வதக்கிட்டு நீங்க அரச்சிட்டீங்கனா ஆ அது வந்து சட்னி பதத்துக்கு வந்துரு நீங்க கொழம்பே செய்யணுனு அவசியோ இல்ல இந்த சட்னில கூட சாப்டுக்கலா நல்லா இருக்கு அது நீங்க அந்த மாரி செஞ்சு பாருங்க ஒரு டைமு நீங்க அதிகமா சாப்பற ஃபுட்டு எதுங்க வெளில நீங்க
வெளியே நா மோஸ்ட்லி சாப்ட மாட்ட அப்டி வீட்ல செய்யாத பட்சத்ல வெளிய என்னிக்காச்சு சாப்ட சொன்னாங்கன்னா ஆ நைட்ல பிரியாணி சாப்டுவ எங்க ஊர்ல வந்து பெரிய ஹோட்டல் இரு கதுக்குனே அங்க போயிட்டு நாங்க பிரியாணி சாப்டுவோ எங்க ஊர்ல பிரியாணிதா ஃபேமஸ் வானியம்பாடில
அப்டிங்ளா சேரி சேரி சேரி நானு கேள்விப்பட்டிருக்க இந்த வானியம்பாடி ஆம்பூர்லா வந்தா இந்த பாய் பிரியாணின்றது ரொம்ப ஃபேமஸ்னு கேள்விப்பட்டிருக்க நல்லா இருக்குமாமே ரொம்ப நல்லா இருக்குனு சொல்லிரு க்காங்க பட் நாங் இன்னு டேஸ்ட் பண்ணதில்ல ஒரு முற நாங்க அந்த பக்கோ வந்தோனா கண்டிப்பா நாங்களு சாப்டுட்டுதா வர போறோ அது என்னைக்கே அது ரொம்ப ஆச ஆயிடுச்சு அ நாங்க வந்து இந்த பக்கோ சென்னை சைடு ஆ வரம்போது எப்பனா நாங்க வானியம்பாடி திருப்பத்தூர் வந்து ரொம்ப ரேர் நாங்க வர்றது சப்போஸ் வந்தோன்ன கண்டிப் பா இத கண்டிப்பா டேஸ்ட் பண்றோ சேரி தம்பி நீங்க வேற எ என்னென்ன ஹாபி உங்ள்து சொல்லுங்க
எங்க ஹாபி விளயாடுவோ படிப்போ பிரண்ஸ் கூட நல்லா சுத்துவோ சாப்டுவோ இதெல்லா தா எங்க ஹாபிய வச்சிட்ருக்கோ உங்களுகு என்ன ஹாபி
எனக்கு என்னங்க ஹாபி காலிலே வேலயே வீட்டு வேலயே சரியா இருக்கூ காலையில டிஃபன் செஞ்சினு அதே பத்து மணி ஆயிடு அதுக்கப்புறம் வந்து மத்தியானத்துக்கு என்ன செயணும்னு யோசிக்கணு அத செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள ரெண்டு மணி ஆகிடு அதுக்கு மேல வீடு வாச சில எல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஆ சாமான எதனா இருந்துச்சுன அத கழுவி முடிச்சுட்டு அ துணி எதுனா இருந்தா தொவச்சிட்டு அதுக்கு மே நா குளிச்சுட்டு சாப்பறதுக்கு மூணு மணி ஆய்டு இதுவே மிகப்பெரிய ஹாபியா நானே ஹாபின்றத விட என்னோட வேலைதா இது இருந்தாலு ஒரு ஒரு சில எப்படி சொல்றது அ ஹாபின்றத விட என்னோட கடம அது செஞ்சுதா ஆகணும்ன்ற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும்ல அது ஹாபியா மாத்திட்டே சரி எப்படி இத செய்யப் போறோ அப்படின்ட்டு எனக்குன்னு ஒரு தனிப்பட் ட மாரில்லா உக்கான்டு விளையாடுறதோ பிரண்ஸ்சுங் கூட வெளிய போறதோ இல்ல சினி மாக்கு போறதோ சாப்புருதோ வெளியே போயிட்டு என்னால ஜூஸ் குடிச்சட்டு வர்றதோ அப்படி இல்லைன்னா சினிமா இது டி வியில உக்கா ஏன நாடகம் பாக்குறதோ இன்னைக்கு வரையு எனக்கு நாடக ல்லா பாக்க மாட்டே தம்பி நாடகெல்லா பாக்க பிடிக்காது மோஸ்ட்லி நானு ஒர்க்கு வெளியே ஒர்க் பண்றதுனால எனக்கு அது ஒர்க் கே கரெக்டாக்குது வர்க் ஷெட்யூலே கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி ஒரு மணியாடுங்க எழுதிட்டு படுக்கிறது கரெக்ஷன் ஒர்க் எதுனா கரெஷன் முடிச்சுட்டு படு இருக்கிறதே வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டாயிடு அதுக்கு மேல நா தூங்கிழுந்து மறுபடியு ஆறு மணிக்குலா எழுந்து மறுபடியு நா ரொட்டீன் ஒர்க் நான்ஸார்ட் பண்ண போதே அது ஓ ஒரு நாலு புல்லா பத்தறதுல்ல அந்த மாரி போய்டுமே தவிர எனக்குன்னு ஒரு ஹாபியோ இல்ல நானு எனக்கான ஒரு அ ஸ்பெண்ட் பண்ற டைமோ எதுமே கெடையாது அதுதா ம் இப்ப நீங்க ஆம்பள பசங்கன்றனால நீங்க ஜாலியா இருக்கீங்க அம்மா வீட்ல செஞ்சிருவாங்க அதனால நம்ம ஜாலியா இருக்க பக்கலா பிரியாணி கடைச்சா சாப்பிடலா காசு எது இருந்தாலு சா இது பண்ணிக்கலா பா பேரண்ஸோட கஷ்டல்லா தெரியாம நீங்க இஷ்டத்துக்கு ஜாலியா இருக்கீங்க ஆனா அதே பொட்ட பொண்ணா இருக்கும்போது வீட்டல வந்து அம்மா என்ன கஷ்டப்படுறா ங்களோ சரி ஒரு டைம் ஒரு சாமான்னா கழுவி குடுக்கலா அவங்களுக்கு வீட்டு சுத் தம் பண்ணி குடுக்கலா வீடு கிளீன் பண்ணலா யார்னா வந்தாங்கன்ன என்ன பண்ணுவாங்க அவங்கள யோசிப்பாங்க நா பா பொட்ட பசங்களலா ஆனா ஆம்பளை பசங்க அத நீங்க யோசிக்கிறதே இல்ல ஜாலியா இருக்கீங் ங்க ஆ நல்லா ஹாபினாவே சொல்றீங் க பாருங்க ரெண்ட்ஸ் கூட போறோ வெளிய சாப்பறோ ஜாலியா இருப்போ ஆனா அது எங்கிட்ட கேட்டீங்க ந என்னால சொல்ல முடிஞ்சா பாத்தீங்களா அத்தா என்னா பண்றது அந்த பெண்களுக்கானவே ஒரு நெஜமா வே கடவுளோட படைப்பு வந்து ஆம்பள வந்து ஜாலியா இருக்கிறதுக்கு குடுத்துருக்காங்க
அப்டிங்களா டரெஸ்ல்லா எடுத்துட்டீங்களா எங்கப் எங்க பர்ச்சேஸ் பண்ணுவீங்க உங்க ட்ரெஸ்சு பொதுவா ஆன்லைன்லையா இல்லை நேர்ல போவீங்களா
மோஸ்ட்லி ஆன்லைன்ல கூட பண்ணிடுவோ ஆனா வெளியில சாரிங்கோ எப்பத்தி தீபாவளி பொங்கல்னா கொஞ்ச வெளிய எடுப்பே நல்ல கலெக்ஷன்ல்லா வரு இல்லீங்ளா அப்போ அ சாரீங்கல்லா நல்லா வரு பட்டு சேரீலியு வரு காட்டன் சேரீல அந்த மாரில்லா வரு ம்போது நா வந்து கண்டிப்பா ஆ வெளிய தா எடுப்பே ஆன்லைன்ல் வந்து எனக் அவ்ளோவா நம்பிக்க கெடயாது ஒ ரு சில ட்ரஸ் எல்லா ரொம்ப நல்லாருக்கு ஒரு சில ட்ரஸ்ல்லா கொஞ்சோ கஷ்டமா தா இருக்கு அதுனால அத நம்பி நம்ம பணோ குடுத்துட்டு எ நேர்ல பாத்து பாத்து எடுக்கறதே சில செல டைம்ல என்னடா இது இப்டி எடுத்துட்டமேன்ற மாரி வருத்தப்படுவோ ஆனா இது ஆன்லைன்ல வரும்போது எனக்கு அவ்ளோ நம்பிக்கப்படாதுப்பா அதுனால நானு எப்பவ்மே நேர்ல போய்ட்டு ஒரு கடைல எனக்கு புடிச்ச கலரா எடுத்து அழகா எடுத்து செலக்ட் பண்ணுவே நீ அப்டி தம்பி
நானு அப்டிதா நேர்ல போய்ட்டு எனக் புடிச்ச கலரு அந்த டிசைன்லா பாத்து தா நா எடுப்பே
அப்டிங்களா சேரி சேரி சேரி பரவால்ல நீங்க நேர்ல தா பாத்து எடுக்கற மாதிரி இருக்கறீங்க வெரி குட் ஏனா இப்ப இருக்கற காலகட்டத்துல பச பிள்ளைங்க எல்லாருமே ஆன்லைன் மோகோ ஏனா நம்ம ஆன்லைன்ல ஒக்காந்த எடத்துல பண்ணிட்றோ அவுங்க எத்துனு வந்து டெலிவரி பண்றாங் இல்லீங்களா அது ஒரு ஜாலியா எட்த்துக்கிறாங் பசங்க ஏ எப்போ வருமோ ஆன்லைன்லர்ந்து எப்ப வந்து அது டக்குன்னு அத பிரிக்கும் போது ஒரு சந்தோஷோ ஆ நம்ளுக்கு வந்துர்ச்சுடான்ட்டு அதுனால என்ன பண்றது சொல்லுங்க தம்பி ஆ நன்றி நன்றி தம்பி என்ன அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி தம்பி
ம் நன்றிங்க